ஹூ
சொல்ற
என்னட பண்ற
நானும் சும்மாதான் வீட்டு்ல டிவி பாத்தினிருந்தேன் இவ்வளவு நேரம்
ஆஹ
செரி டிவில என்னா பாத்தே இல்ல இல்ல படம் தான் பாத்தே த்தண்ண வீட்டு்ல வக்ஷ சீரியல் போட்டாங்க அதால கம்முனு மேலே வந்துட்டேன்
ஓ மோட்ட மடிக்கி ஒட்டிய
த
உம் சரிடா சப்டாச்சா சும்மாதன் உஹ
சும்மாதானா
உம்உம்
சர் சரி
ஏது பழமா சாப்பிடுத்துக்கலாம்
எங் போலா திடி தர் பேர் போலாமா
டெல்லி தான் ஆ போலாமே
அங்கதான் போயிட்டு அமக்களம் பண்ணட்டாடுறது சிக்கன் ரைஸு இது நூடுல்ஸு
உம் கார்லிக் சிக்கன் அங்கே நல்லாயிருக்கும்
காலிக்கு சேரணா அது என்னடதது
கார்லிக் சிக்கனா கார்லிக்னா என்னது
இது பூண்டு
ஆஹ்
உஹம் பூண்டு இடிச்சி போட்டுருவாங்களா
அட் பூண்டு இருக்கும் அட் டேஸ்ட் நல்லா இருக்குங்கு சூப்பர் ஆ இவன் கூட போயிடும்பது நம்ம ஏரியா பசங்க கூட போயிரு போது சாப்ட்டாங்க
ஏய் நாம்ப ஒரு வாட்டி போய்ந்துக்குள்ள அமக்கள்ளும் பண்ணிட்டோமே ஞாபக்குதான்
அங் போயிட்டு இதுதான் வாங்னாங்ளே
சிக்கன் ரைஸ் வாங்கனுமேய்னா
தோணோவிசேஷேம் ப்ரைட் ரைஸ்
பிரைட் ரைஸ்சு அது வாங்கி க்கி எவ்ளோ நேரண்டா பைய உக்கானந்தம் சாமி
அதுக்கே கிட்ட எங்க அஞ்சு ரைஸ் சொன்னோம் ஏழு பேத்துக்கு செச்சு அ ரெண்டு சிக்கன் நூடுல்சு அந்த அஞ்சு சிக்கன் பஸ்ட வாரத்துக்கு கித்தன ஆப் னதாச்சு அந்த கடையில ஆஹ் அதுக்கப் இப்போ தான் வந்து நூடுல்ஸ் இதுக்கப்புறம்ந்தான் இப்போ நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சு அப்போ நூடுல்ஸில் சிக்கன் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு எடுத் நானுங்க அது செய்யறதுக்கு கிட்டலப் அதுக்கு மேலாச்சு
அது நா ஆனா நம்மளுக்கு டைம் போனதே தெர்ல்லல்ல நாம பிஸினு எப்
உம் எப்பயு நாலு பேர் தா போவோ அன்னைக்கு பாத்து ஏலு எட்டு பேரு போனோ ஆ
அங்கயே ரெண்டு பேரு இங்கிந்து அஞ்சு பேரு
ம் எல்லா வண்டில போயிடுச்சா இல்ல அங்க ஒருத்த தா நினைக்கத நாம இங்கிருந்து போறது ஆ
ஆமா ஆறு பே பேரு போனோ கரெட்டு கரெட்டு ஆறு பேரு போயிட்டு அங்க போய் சாப் பேசின்னு சிரிச்சினு கடையே திரும்பி பாக்குது நா சிரிக்கிற பாத்துட்டு கடையில இருக்கிறவங்கள்ளா பே பேன்னு பாக்குறாங்க
ஆ நீ சிரிக்கிறது அப்படி
செரியான அமக்கலோ
ம்
ஒரு அக்கா திண்டு வாய பல்லுன்னு பாக்குது திரு திருன்னு
ஐயோ சாமி ஃபர்ஸ்ட்டா அந்த கடைக்கே போமாட்டோ நாங்க ரேட் அதிகமா இருக்குனு போவே மாட்டோம் நூறு ரூவா ஒரு சிக்கன் ரைசு அங்க பொலிக் மீன் கட அந்தக்கட்ல தா போயி சாப் நம்பலக்கு ஏத்த மா கார சாரமா இருக்கு போனா சாப்டாமோ எண்பது ரூவா தா ஆச்சி
ஆனா நாம பண்ணோ பாத்தி அமக்களோ அன்னிக்கி
நாலு பேத்துக்கு த்ரீ பை போர் போட சொ
போட சொல்ட்டு சாப்புட்டு பத்தவேல அப்புறம் அங்க போயிட்டு கேக்க வாங்கி
எப்பப்பப்பா
ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிறந்த நாள்
ஏண்டா சும்மாவியா நீங்க அரை கிலோ கேட்கு வாங்கிட்டு போய் சும்மாவே வெற்றிங்க ரயில்வே ஸேஷன்க்கு பொறந்தநாள்
வே ரயில்வேஸ்டேஷனுக்குபொறந்ததுனாலு
ஆஹ் கேக்டா சாமி உங்களுக்கு
லைட்டா புதுசா எதும் டிசைன் நாங்க ஓன் பண்ணாஙலைட் ளம்
அஹ அன்னைக்கு வந்து இது என்னது ஏதோ ஒரு பண்டக அதனால அது லைட் போட்டுவிடங்க
பண்டிகை சன் ஓ அதனால தான நீ ஊர்ல இருந்து வந்த நீங்க எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து
இருந்தன அது தான் வந்தோம் ஏதோ பண்டிகைன்னு சொல்ட்டுதான் லைட் போட்டுருந்தாங்க நாம என்ன பண்ணுது சாப்புட்டு செரி சும்மாக்கு முடியலனு சொல்லிட்டு கேக்கு வாங்கனானே கேக்குக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு சும்மா வாங்கணும்ன்னனு பேர் வச்சோம்
சேரி
சும்மா வாங்கணுன்னனு பேரு வச்சிட்டு ஹூஹிஹூ அங்கு போயிட்டு கேக்க வெட்டி ரயில்வே டார்க் எல்லாம் பூசிட்டு சாப்புட்டு
ரயல்வே ட்ரக்கல ரயில்வே ட்ராக்ல இறங்கி பூஸ்னிங்கள
ஆமா
என்ன டா சொல்றீங்க இதெல்லாம் நான் பாக்கவே இல்லையே டா அங்க இருந்துனு
ஆ பூசிந்தனேன்னா பாக்கலய நீங்க
நா எதுமே பாக்கல நா கண்டுகவேல்ல என்ன பண்றிங்கண்டு நா பாட்கு
நானும் அங்கிருந்து வந்தான்ல அவனும் கேக்க வெட்டிட்டு ஒரு பீச் இந்ஸ்ச்சு சாப்புடாமுல்னு சொல்லிட்டு இறங்கி கீழே பேசிட்டா
ஓம்
பூசிட்டு அடி தூக்கி போட் ஆமா அட்டை தூக்கி போட்டு சரியான அமக்களம் பாட்டு பாடின்னு ஆட் பயனுக நல்ல வேல ஆனா அப் போலீஸ் இல்ல போலீஸ் இருந்தா என்னாத்துக் ஆகுறது
ஏய் இப்பெல்லாம் நிக்கிறாங்கடா பையன் டிட்டியார்அங்க
ஆ ஆமா வ
ஆனாங்க
போன முறையே பசங்க ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கத வந்துட்டானுங்க
உம்
டிக்கெட் எடுக்கதாவது பக்கத்து ஊர்ல இருந்து இன்னொரு இன்னொரு ஊருக்கு போய் கூட்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து இறங்கி நடந்து வந்தானுங்களலாமே
ஏ போய் கூட்டிட்டு வந்துதே உனக்குங்க போன் பண்ற
போய் வண்டி எடுத்துன்னு போய் கூட்னு வந்தீங்களாமே
மூணு பைக் கொண்டு போச்சுனங்க மூணு பேத்த கூப்டுவர த்துக்கு அங்க போலாம் நடுல போலீஸ்கார நீக்கரான் நல்ல வேல அன்னைக்கு எதுவும் செக் மங்க
உஹம் செக் பண்ணிருந்தா அங்கயே ஒரு ஃபைனு முன்னூறு ரூபா ஃபைனு போட்டானுங்களாமே இடு மேல
யாருக்கு
அவங்ளுக்குதான்
ஆஹா இல்ல போடல நினைக்கிற ஃபைன்லா யாருக்கு போடலாடா
இல்ல ஃபைனுந்தான் சொல்லி சொன்னானுங்க
இற இறங்கன்னா நா ஃபைன் போட்டுருவன் ட்ரெயின்லயே அப்டியே போயிருங்கன்னு அனுப்ச்சி விட்டானுங்க அவனுக போய் அந்த பத்து டேஷன்ல இருந்து இறங்கி அவனுங்களே வண்டானுங்க போன் நாங்க இங்க இருந்து எங்க பதிமூணு பதினாலு கிலோமீட்டரோ
அஹா அஹா
உள்ள போறதுகுள்ள அவனுக ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே வன் தனங்க பைக் எங்கந்து குடு
ஆஹ்
சப்போது அப்படியே போய் கூட்டுக்கிட்டு வந்துட்டோ நாங்க
செரிதான்
இவனங்கள வச்சிக்கிட்டு என்ன பண்றதுன்னுதெரியல எவ்வளோ அம்பர்படா டீ கேட்டு நாப்றவ வடா
ஒருபடா
இருவறு ஆ இருவறு தான் டிக்கெட் எடுக்கது
கட்டபட்டு
இவனு எதுதான் கவனங்களோ தெல மூண மூணு பைக்கு ஐம்பது ஐம்பது வாய்க்கு நூத்தம்பதுதாயு
பெட்ரோலு அஹ் என்னாத் இப்ப சொல்றது ப்போ
உம்
சரியான அமகளம் ட இவனுங்கள்து
காலேஜ் போனாங்க வரும்போது ஒரு டிக்கெட்டு இறுவர்ப டைம் இருந்த சரி எடுக்கலனா பரவல இவனுக்கு வேணும்னு எடுக்காம வரனுங்க அன்னைக்குன்னு பாத்து
க்லா ச என்னாவோ செரி அவன் அவனுங்களுக்கு ஒரு ஒரு புது அனுபவம்
அனுபவம் தான் அது அதுக்கப்புற அவனங்க வாழ்க்கையில டிக்கெட் எடுத்
டிக்கெட் எடுக்காம வரவே மாட்டானுங்க உம் இந்த மாரி அமர்க்களம் பாரு சேரான ஷேட்டதான்
கண்டிப்பா
உம் இங்க இதுவு எங்க இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்குதே நாம கூட அன்னைக்கு நீ நானு ஏமா அவபொ அங்க போயிட்டு சிக்கனு ஆர்டர் இது பர்கர் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணி சில்லி சிக்கன் போட்டு குடுத்துட்டாரு நியபகம்இருக்குதா
ஆஹ் அவங்க ந அவங்கது
அது ஒரு அமக்கல்லண்டா
நான் கிரிஸ்பி சிக்கன் பர்கானி சொல்ட்டு தா வரேன்
அ ஒரு கிறிஸ்பி சிக்கன போட்டு வருத்து கொடுத்துட்டுக்கிறாரு ஆனா நல்லாஞ்சு அன்னைக்கு சாப்புட்டது
அஹ் ஜூஸியா இருந்
உம் நல்லா இருந்துச்சு டேஸ்டா ஜூசியா உம் மையோனஸ் வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும் மையோனிஸ் வைக்கல இல்ல
மோஸ்லி அவங்க யூஸ் பண்ண மாட்டங்கனு நினைக் நான் இதச்சு போ மயடிஸ் செட் பண்ணுவாங்க கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க கொடுத்தாலும் மைனஸ் கம்மியா தான் இருக்கும்
மயனிஸ் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் அது ஜூசியா இருந்ததுக்கு அதுக்கு டெண்டரா ஜூசி
அது ஹோம்மட தான் செய்வாது இது மைனஸ் குடும் இந்த கெச்செட் மட்டும்தான் இது
அதுக்கு அதுக்கு பக்கத்துலக்கு இது ஹோட்டல்லு வீடுமா அந்த ஹோட்டல பேரு என்னது ஆஹ் அந்த தாபா ஒன்னு தெர்லியேடா இல்ல இல்ல ஸ்நாக் ஸ்நாக்ஸ் பெரல்ல தாப போகுதே அது பக்கத்துல என் சூப்பர் மார்க்கெட் பின்னாடி ஒரு ஹோட்டலுக்குது இல்ல ஏய் நாம கூட அன்னிக்கு போய் பாத்துட்டு பாத்துட்டு கடையும்இல்லா ஒண்ணு இல்லான்னு வந்துட்டுமே
எந்த இடத்துல பொம்பட்லே சொல் வேல
ஹா அந்தா சூப்பர் மார்க்கெட் கிதா அது பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்தா ஏ அங்க உடாடி எப்படி சொல்றது ஒரு கூற மாதிரி ஒரு சட்டப் இருக்கண்டாது
அடடிய ஆண்டா இது ஹட்டா
அஹ் ஆஹ் அங்க அங்க ஆஹ் பிரியாணி எட்டியதான் அங்கெல்லாம் போயிட்டு
அது கடையே ஓப் பண்றது இல்லை
அது வாபன் பண்றது இல்லையா இப்போ நானு டுவெல்த் படிக்குள்ளடா
ஆஹ்
நானே நல்லா இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் கா நானு எங்க அப்பா பாப்பா அம்மா எல்லாம் போயிருந்தோம் போயிட்டு ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணிட்டு நான் ஒண்ணு ஆர்டரு பண்ணிட்டு உடக்காந்து சாப்பிட்டு போட்டோ எடுத்து அக்காவ வெறுப்பேத்தி
கும்
ரீல்ஸ் போட்டு ஸ்டோரி ஸ்டோரி போட்டு சாப்படுறதெல்லாம் போ எடுத்து எடுத்து ஸ்டோரி போட்டு அக்கா வெறுப்பேத்துனா ஹலோ
சேரிடா
உம் சேரா
சேரிடா சேரி போன்கால்வருதா அப்பமா பண்றோம்
உம் சேர்ரா
சேர்டா உம்
கும்